அமரிக்கனாலே ஒரு ஒரு சவாலான ஒரு விஷ்யோதா ஏன்னா வீடுனே பாத்தா கொஞ்சோ பராமரிக்கல ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம ஒண்ணுமே செய்யல அப்டின்னா ஒரு வெளில போயிருந்தா கூட எப்டி இருக்குனா ரொம்ப மோசமா இருக்கு தூசி படிஞ்சிருக்கு ஏ நம்ம தெனமுமே வந்து சுத்த பண்ணிட்டு இருந்தா கூட தூசி வந்து அங்கங்க இருக்கு தா ஏனா எங்க வீட்ல நா அந்த மாதிரி நெறைய எடத்துல பாத்ருக்கே அதாவுது அந்த ஒட்டட வந்து சேருது அப்டின்னு நானு அடிக்கடி அதெல்லா எடுத் து விடுவே ஆ அதெல்லா வந்து சரி சுத்தோ பண்ணிடுவே ஆனா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்றோ வந்து பாத்தா திரும்பி எங்கேருந்து வருனு தெரியாது ச இருக்கு ஆ என்னமோ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம எதுவுமே செய்யாத மாதிரி அத பாக்கமா வெளில இருந்து வரவங்க பாத்தா அது மாதிரி தோணு அந்த அளவுக்கு வந்து இந்த வீடுங்கூறது வந்து ஒரு ஆள் பராமரிச்சுக்கிட்டே இருக்கணு அது சின்னதா இருந்தாலு சரிதா அந்த பெருசா இருந்தாலு சரிதா ஆ இருக்கறதுலே வந்து வெளில போய் வேல செய்றது கஷ்டமா தா இருக்கு அத விட வீட்ல இருந்து வீ ட்ல வேல செய்றது வந்து அத விட கஷ்டோ ஏன்னா ம் ஒக்காரவே முடியாது செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதா காலைல இருந்தா அக்கா துணி ஒரு பக்கோ இருக்கு அது இதுன்னு நம்ம அ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இல்லியா
அது உண்ம தா ஏன்னா இந்த பராமரிப்பு வீட்ட பராமரிக்கிறதுன்றது வந்து உண்மையாவே ஆ ஒரு நாள் எடுத்துட்டோனா அன்னைக்கு முழுவது எவ்ளோ நாள் ஆ செலவிட்டாலு அது வந்து பத் தவே பத்தாதுன்னு சொல்லலா அதுவு நீங்க சொன்னது போல ஆ வெளியூர்களுக்கு எங்கேயாது பயணம் பண்ணிட்டு வந்து பாத்தோனா அ அவ்ளோ ஒரு தூசியா இருக்ற மாறி இருக்கு ஆ அத வந்து சுத்தம் பண்றதுக்கே நமக்கு வந்து ஆ ரொம்ப ஒரு இரண்டு நாள் மூன்று நாள்ல்லா ஆகு ஏன்னா நம்ம வீட்ல இல்லாத போது நமக்கு வந்து இன்னுமே அதிகமா வ வந்து அந்த எடத்துல தூசி வந்து படிஞ்சிடு எப்டினா பக்கத்துல என்ன வண்டி எதாவ்து காசு ஆ இப்ப புழுதி இந்த மாரி பறந்து வரைல என்னா செய்துனா அது நம்ம வீடு முழுக்க பரவி ஒட்டடையாயி அப்டியே அங்கங்க அந்த பாத்தரங்கள் எல்லா படிஞ்சு நிக்கு ஸ் செல நேரோ அதெல்லா பாக்கும்போது என்னடா இது நம்ம வீட்ல இல்ல ஆ வீடு சுத்தமா இருக் க்கு அப்டின் நெனைப்போ அதுவு நீங்க ஆ சொல்லப்போனா நம்ம அந்த எந்த மாரி தெருக்கள்னா நம்ம ஆ எந்த எடம்ன் சொல்லோன் இந்த ஆ பஸ் வததி வசதிகள் அதிகமா இருக்கிற முக்கியமான எடங்கள்லலா வீடு இருக்கு அந்த மாரி வீடுகள்லா பாத்தீங்கனாலே தெரியு அப்டியே அந்த சுவரு முழுவது பாத்தீங்கனா அப்டியே அ ஒட்டடைலா படிந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்பதா நெனைப்பே இது ஏ இத வந்து ரொம்ப பராமரிக்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல்னு நா நெனைக்கிறே இது போல பாத்தீங்கனா ஒரு கட கூட இருந் தது ஆய் அ எங்கள் தெருல மு முக்குல அங்க பாத்தீங்கனா அந்த கடைல வந்து ஒரு இரண்டு மாதம்தா ஆச்சு அதுக்குள்ள அந்த அ கடை முழுவதும் அ வந்து தூசியா படிஞ்சனால அத வந்து ஒரு தண்ணி பெரிய ஒரு பம்ப்பு மாரி வெச்சு அதுல தண்ணி அடிச்சு அத வந்து சுத்தம் பண் ச பண்ணாங்க அந்த அளவுக் க்கு‌ வந்து அத நம்ம பராமரிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா
ஆமா நீங்க சொல்ற மாதிரி அந்த தெருக்கள் ஓரம் அந்த ரொம்ப அந்த வண்டி நெறைய வரக் கூடிய அந்த எடத்துலலா வீடுகள் இருந்தா இன்னு வீட வந்து பராமரிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷ்யமா இருக்கு ஆ ஏனா அந்த புழுதி ல்ல வண்டி போகும் போது அந்த புழுதிகள்லா பறக்கும் போது நம்ம வீட்டுல தா வந்து அதிகமா படியு இன்னு இன்னு ஒரு பக்க வந்து பாத்தா இந்த ஜன்னல்கள் வந்து எங்க அதிகமா நம்ம வ அந்த புழுதி போற எடங்கள்ல வந்து அந்த பக்க பாத்த மாரி இருந் த இன்னு கொஞ்ச வந்து கஷ்டமா இருக்கு ஏனா நம்ம நிம்மதியா அந்த தெறந்து வெக்க முடியாது அது வழியா அந்த தூசிகள் வந்து உள்ள வரு அ நா இத வந்து எங் அ என்ன எங்க வீட்லதா இப்டி இருக்கு அப்டின் நெனச்சு பாத்தா என்னுடைய தோழி ஒரு த்தி இருக்காங்க அவ்ங்க வந்து அந்த ழ அம் இந்த ரயில் தடமெல்லாம் இருக்கும் அந்த வழி அவ்ங்க வீடு இப்ப இதுலயே வந்து பாத்தா அந்த ரயில் தடம் இருக் க்கு அந்த வழியா அந்த ர ரயில் போயிட்டு வர அந்த இதெல்லா இருக்கு அ கிட்டத்தட்ட ஒரு வண்டி போகறதுக்கு ஒரு தெரு அது மாதிரி ரோடு வச் விட்டுட்டு அத அதுக்கடுத்து அந்த ர அந்த ரயில் தண்டவாளம் தா இருக்கு அ அப்டி இருக்கும் போது அவ சொல்லுவா எங்க வீட்ல வந்து ஆனா வீட்டு உள்ள வந்து அந்த சமையலறைங்கிறது வந்து எல்லாமே தாண்டி உள்ள வரைக்கு இருக்கு அந்த போகும் போது வேகமா ஒரு சில ரயில்கள் போகு இல்லையா அந்த வேகத் த்துல போகும் போது அந்த தூசிய பூரா கெளப்பி விட்ரு எங்க இருந்து அங்க இந்த ரயில்கள்ல பயணம் பண்றவ்ங்களு இந்த குப்பைகள வந்து போட்டுட்டு போகும் போது என்ன ஆகுனா அது ஃபுல்லா அவ்ங்க வீட்டுக்கு அடிச்சிட்டு வந்து அவ்ங்க வீட்டு மேல தூசியா வந்து விழுனு வந்து சொல்லிருக்கா மொதல்ல எடுத் த்த ஓடனே ஆ அந்த ரயில் தண்டவாளந் தா அவ்ங்க வீட்டு வாசல்ல பாத்தா தெரியு ஆ அப்டி இருக்குமோது அதெல்லா க அப்பதா நெனச்சே இது வந்து நம்ம இந்த வண்டிகள் வரமோ எடத்துலயு இல்ல எல்லா எடங்கள்லயு இந்த மாரி ஒரு தூசி பரப்பக்கூடிய எந்த எடமா இருந்தாலு இந்த மாதிரி ஒரு வீட் அம்மிக்கல்ல வந்து நம்ம உள்ள இல்ல வெளிலயு வந்து நம்ம சுத்தம் பண்ணணு அத வந்து சுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு அப்புறதா வந்து தெரிஞ்சுக்கிட்டே
ஆமா அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் இந்த மாரி இடங்கள்ல எல்லா வீடு எடுக்கும்போது அ அது போக பாத்தீங்கன்னா நம்ம தெருக்கள்ளயுமே வந்து அதிகமான வந்து அ சுத்தம் இல்லாம வந்து இருக்கு குப்பைகளா இருக்கு அத வந்து அந்த அ என்னதா வந்து அந்த அரசினர் அவர்கள் வந்து சுத்தம் செஞ்சாலு அது திரும்ப திரும்ப ஆயிடு அந்த திருவிழா காலங்கள்ல்லா பார்த்தீங்கன்னா அந் நேர அந்த பொங்கல் பண்டிகை அந்த தீபாவளி பண்டிகை அதெல்லா முடிஞ்சு பாத்தீங்கனா அந்த தெருக்கள் நடுவுல எல்லா வந்து குப்பைகள் வந்து அதிகமா சேர்ந்திருக்கு அ எல்லா இடத்துலயு வந்து அந்த கரும்பு சக்கை இதெல்லா நெறைய கெடக்கு அதெல்லா பாத்தீங்கனா அவங்க வந்து ஒரு இரண்டு நாட்கள் விடுமுறை அ எடுத்தனால என்ன ஆயிடுனா அந்த ரோடு பராமரிப்பு இல்லாமையே வந்து அங்க இருக்கிற மக்களாவது கொஞ்ச கொஞ்சோ வந்து சுத்தம் செய்யலா அவுங்களு அது பண்ண மாட்டாங்க அப்டி பாத்தீங்கனா அந்த மாரி இருக் கு நம்ம எப்டி இப்ப வீட்ல வந்து ஆ நம்ம பராமரிப்பு பண்றோமோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடியு நம்ம பராமரி ச்சோம் நாமே நல்லா இருக்கு ஏனா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்துதா நம்ம வீட்டுக்குள்ள வரோ அப்டிங்க போது நம்ம வீடு சுத்தமா இருக்கற மாரி வீட்டு பக்கமு சுத்தமா இருந்துதுன்னா அ அப்டியே நம்மளுடைய தெருக்கள் எல்லாமே இன்னுமே வந்து சுத்தமா இருக்கு இது வந்து அரசாங்கம் என்னதா முன்னெடுத்தாலுமே அந்த தனி நபர நம்ம எப்டி நம்ம வீட்ட பராமரிக்கிறோமோ அந்த மாரி வெளிலயு பராமரிக்கணு அப்டின்னு அப்டி ஒரு எண்ணம் இருந்தா ம ட்டும் தா வந்து பராமரிக்க முடியு அ எனக்கெலா பாத்தீங்கனா வீட்ல வந்து அ பராமரிக்கணுனு ஆரம்பிச்சா ஆ தினாந்தோறு பராமரிச்சுட்டு இருக்கலா அந்த அளவுக் கு எங்க வீட்ல பாத்தீங்கனா அந்த இது மரங்கள்ல வர அ குப்பைகள் அந்த சருகுகள் அதெல்லா கிடைக்குமா அதெல்லா நா வந்து சுத்தம் பண்றதுக்குள்ள எனக்கு அது போதும்னு ஆயிடு அந்த அளவுக்கு வந்து அ நமக்கு எவ்ளோதா வந்து அ சுத்தம் செய்துட்டே இருந்தாலுமே அது அந்த ஒவ்வொரு நாள்ல வந்து சுத்தம் செய்யாம விட்டாலு நமக்கு அது ஒரு மாறி இருக்கு அ நம்ம வீடு சுத்தம் செய்யாம இருக்கோமோ அப்டின்ற ஒரு எண்ணம்லா இருக்கு அந்த அளவுக்கு வந்து அ நமக்கு அந்த சுத்தம் இல்லாம இருக்கிற பகுதிகள்ல வசிக்கிறதே நமக்கு கஷ்டோ அப்டிங்க போது நம்ம வெளில நம்ம வீட்டுக்கு வெளிலியுமே இன்னு சுத்தமா வச்சுட்டோனா நமக்கு இன்னுமே கொஞ்ச நல்லா இருக்குனு நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து உண்மைதா ஏனா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயு இந்த மரம் செடி கொடியெல்லா இருக்கு இருக்கு அப்டி இருக்கும் போது என்னாகுனா அந்த தழ வந்து நம்மளுக்கு விழுந்துகிட்டே இருக்கு இத வந்து நம்ம தூசி வண்டிகள் போகுது சுத்தம் பண்ணணு ஒரு பக்கம் இருந்தாலு இன்னொரு பக்கோ என்னன்னா இந்த மாதிரி செறி மரொல்லா எங்க இருக்கோ அவங்க வீட்ல வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டமாதா இருக்கு அத வந்து சுத்தமா வச்சுக்குணானு பாப்போ ஏன்னா நான் அந்த பக்கம் போகும்போதெல்லா எனக்கு அந்த இலை கொட் டிருக்கறதெல்லா வந்து பாத்தாலே எனக்கு ஏதோ அ ரொம்ப அடர்ந்த இடமா இருக்கு ரொம்ப ஒரு மாரி மாறி போன ஒரு இந்த பக்கம் நடமாட்டமே யாரு இல்லாத மாதிரி ஒரு இது தெரியிற மாரி எனக்கு தோணு அதனால நா என்ன பண்ணுவன்னா குப்பைகள் இருந்ததுன்னா நா அத வந்து அத நல்லா இது பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி அந்த அ நே பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதெல்லா இருந்ததுன்னா நானு அந்த அ நம்ம குப்பைகள் வந்து சாதாரணமா வீட்டுல வந்து போடுவாங்க இல்லையா சில வீட்டுல குப்பைகள் வந்து வெளியில உ குடுப்பாங்க அந்த குப்பைய வண்டி வரும் போது சில பேரு வீட்டுல அவுங்களே வந்து ஏறிப்பாங்க ஏனா குப்பைகள்ல அவுங்க வரும்போது அவுங்க எப்டியு அந்த அந்தத்தெரு முனையில தா எரிக்க போறாங்க அத நம்ம வீட்லயே நம்மளே முன்னாடி செஞ்சுருவோ ஏனா எங்க வீட்டுல எவ்ளோதா நாங்க இத பண்ணி வச்சிருந்தாலு அந்த கூவு இதெல்லா அ அந்த கோழிகள் அந்த மாதிரி அந்த பக்கத்துல இருந்து வரமோது அத வந்து தள்ளி தள்ளி விட்டு அந்த கு ப்பைய நல்லா பிரிச்சு விட்டுரு அதுக்காகவே நாங்க என்ன பண்ணுவேன்னா அத எரிச்சிருவே அப்பதா கொஞ்சோ அது வர்றது வந்து அத கலைக்காத இருக்கு கொஞ்சோ இன்னு கொஞ்சோ அத அசுத்தம் பண்ணாத இருக்கு அத அதுக்கப் அது மாதிரி பண்ணதுக்கு அப்புறோ தா எனக்கு அது பாக்குறதுக்கே வந்து நல்லா இருக்கு அ து
ஆ அருமையா சொன்னீங்க அது வந்து நமக்கு சுத்தமா இருந்தாதா நமக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வ குடுக்கு அ இது போக பாத்தீங்கன்னா இந்த வீடுகள்ல எல்லா அந்த கரையா எல்லா அரிக்கிறது பாத் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கேல நமக்குலா இன்னு வந்து ஒரு மாதிரி இது கோவம் வர்ர மாதிரி இருக்கு ஏனா நம்ம வந்து எவ்ளோ பராமரிச்சாலு இந்த கரையான்ற இது விஷ்யோ என்னன்னா அது இயற்கை சார்ந்ததுதா அதாது அ பலகை இந்த மாதிரி இடயங்கள்ல வரையல மண்ணை தோண்டிட்டுதா இது அது ஒரு மாரி கூடு மாரி கட்டிடுனு சொல்லுவாங்க அது வந்து அது வந்ததுன்னா திரும்ப திரும்ப வரும் அப்ப ஒரு வீட்ட வந்து பராமரிக்கையல என்னென்ன நம்ம கவனி க்க வேண்டிய விஷ்யங்கள் எல்லா இருக்கு பாருங்களே அதாது நம்ம அந்த மரப்பலகைய சார்ந்த இடம் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல எல்லா பாத்தீங்கன்னா கரையா அறிக க்காம இருக்கிறதுக்காக அந்த எடங்க அரி செடி வந்தா நம்ம அத பராமரிச்சுட்டே இருக்கணு அதுக்கப்புறோ வந்து அ வீடுகள்ல எங்கயாது மூல முடுக்குல அ தூசி ஒட்டடை இருந்தாலு அத நம்ம வந்து சுத்தம் செய்துகிட்டே இருக்கணு இந்த மானைக்கி வீட வந்து சுத்தம் செய்துகிட்டே இருந்தாதா அந்த வீடு வந்து ஒரு வீடாவே இருக்குன்னே சொல்லலா அ இல்லன்னு வச்சுக்கோங்களே நம்ம போயிட்டு எங்கயாது அத அத வந்து பராமரிக்காமே விட்டுட்டு நம்ம வந்து பாத்தோம்னா நம்மளால அந்த ஒரு நாள் பொழுது கூட அந்த வீட்டுல வந்து ஒரு மாரி தூக்கம் கூட ஆழ்ந்த தூக்கம் எல்லா வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது வந்து உண்மதா அதனாலதா இந்த கோயில்லலா எப்பயுமே தினந்தோறு அங்கெல்லா சுத்தம் பண்ணி ஒரு மாதிரி தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அந்த அளவுக்கு வந்து பராமரிப்புன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து தேவைதா இல்லையா
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடுகள்ல பராமரிப்புங்கிறது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அதிகமா வந்து சொல்லிட்டே போலா ஏனா காலையில எழுந்து அந்த அந்த வீடு வந்து நம்ம தொ அ தொடைத்து அந்த இது வந்து சுத்தம் பண்றது அது ஒரு பக்கமா இருந்தாலு இந்த பக்கோ இந்த ஒட்டடையாது இன்னொரு பக்க வந்து கரையான் அது வந்து அ இன்னு ஒரு பக்கோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏனா ஒரு கரையா நம்ம ஒரு எடத்துல பாக்கறோன்னா அது எங்க வரைக்கு போயிருக்கு அது எது வரைக்கு இருக்குன்றதே நம்ம ஒக்கார்ந்து அதுக்காக தனியா நேரம் வந்து செலவிடணு அத கவனிக்கணு அத கவனிச்சு அத அடுத்து அதுக்கடுத்து என்னன்ன அதெல்லா பண்ணி வச்சிருக்கு ஏனா நறையா பொருள வந்து வீணாக் இது பண்ணாம அந்த மரோ இதுலதா அதிகமா வரு அதுவே என்ன இருக்குன்னா ஓட்ட போட்டு அது ஒரு பக்கோ என்ன இது மாதிரி நடந்திருக்கு அந்த டேபிள்ல்லா நம்மளுக்கு ஓட்ட போட்டதுன்னா அதுக்கு உக்காந்து தனியா நா எங்க வீட்டுல வந்து அப்பறமா அத எடுத்து பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறோ வெச்சாங்க இந்த மாதிரி நம்ம ஒன்னு வாங்கி வைக்கிறது ஒரு இதுன்னா அத பராமரிக்கிறது அதுவும் வீட்ல வெச்சு பராமரிக்கிறதுன்றது வந்து அ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயோ தா ம் இது போக அந்த துணிகள் வந்து இருக்கு இது இல்லாம வந்து நம்ம அந்த பாத்திரங்கள் பாத்திரம் வந்து ஒரு சில நேரோ அந்த நம்ம இருக்கோ போதெல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு இது பண்ற மாதிரி இருக்கோ ஏன்னா ரொம்ப நாள் அந்த பாத்திரம் உபயோகப் படாது ஏதாவது ஒரு அ விசேஷ நாட்கள்லதா அத் திகமான பாத்திரங்கள் எடுப்போ மத்த நாட்கள்ல வந்து குறைவான பாத்திரங்கள் மட்டும்தா பயன்படுத்தி த்துவோம் அ அப்படிங்க போது அதெல்லா நம்ம எடுக்கும் போது முதல்ல இருந்து அது எல்லாத்தையும் வந்து அந்த எடத்த வந்து சுத்தே பண்ணுவோ அ அந்த மாதிரி நறயா விஷயங்கள் இருக்கு இல்லையா உண்மையாவே வந்து நறய விஷயங்கள் வீட்டுல என்ன வீடன்னா எப்டி பராமரிக்கணோ வீட்ல இப் அப்படிப்பட்ட வேலைகள் இருக்குன்னு நீங்க உங்க கருத்துகளை சொன்னீங்க உங்க கூட பேசினதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க